ஹலோ கேக்குதா
நல்லாருக்யா
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்
ஆஹ் நல்லாருக்கே
இது காலேஜ் ஒரு காலேஜ் ஒரு புதுசா சேர்றதுக்காண்டி உனக்குவொரு டவுட் கேக்லான்னு ஒரு ஃபோன் போட்ட
அப்புடியா என்ன காலேஜ்
இங்க எங்க வீட்டுப் பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ் சேரலாமா என்ன ஏதுன்னு அப்டின் கேக்குறதுக்குதா ஃபோன் போட்ட
என்ன கோர்ஸ் எடுக்கலான்ட்ருக்க
அதா டேட்டா சயின்ஸ் எடுக்கலான்ட்ருக்கே நீ என்னா சொல்ற அத பத்தி
நீ ஆல்ரெடி என்ன படிச்ச
நா வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஆர்ட்ஸ்
ஆஹ் அது வந்து கிராஜுவேட்டாயியாச்சா
ஆஹ் அதுவது கிராஜுவேட் ஆயாச்சு இப்பொ வந்துட்டு அடுத்து மேற்படிப்பு படிக்கலான்ட்ருக்க
ம் பிஜி பண்லான்ட்ருக்க
ம் பிஜி பண்லான்ட்ருக்கே பேசாம பிஜி பண்றதுக்கு பதிலா நம்ம சைடா காசுக் குடுத்து எதாவ் பண்லாமா கோர்ஸ் மாரி தனியா இல்ல காலேஜ் பண்ணிக்கலாமா
ஆனா வெளில கேட்டப்போ இன்டன்ஷிப் மாரி பண்ணதா சொல்ற அப்டிதா வர்த்துங்குறாங்க கோர்ஸ்ஸு படிக்கிறது
ஓ வெளியப் போய் தனியா இன்டன்ஷிப் பண்றமாரியா
பிஜி பண்ற
ம் ஆமா பிஜி பண்ணலா தா இப்பள ஒரு பிளான்ல இருக்கு வீட்ல கேட்டு பாத்ததுல பிஜி பண்ணு அப்டின்னு சொன்னாங்க
சேரி நீ என்ன ஐடியா வச்சிருக்க
அதா நான்தா சேரி அதா உன்கிட்ட விசாரிச்சுட்டு பிஜி பண்ணலாமா கோர்ஸ் பண்ணலாமா நீ ஒரு ஐடியா சொன்னா அத நா வீட்டுல கேட்டு என்னதுன்னு தெளிவு கேட்டுக்குறுவன்ல அதுக்குதா ஃபோன் அடிச்ச
இருந்தா பீஸ் அதிகாகு ஒரு ரெண்டு வருஷ அப்போ உனக்கு டைமு எடுக்கு
ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட்
கோர்ஸ்ன்னா நீ வேல பாத்தட் டே நீ படிக்கலா
ம் ம் ஆமா வேல ட்ரை பண்ணிட்டே இருந்தே இப்ப பக்கத்து ல ஏதோ ஒரு எங்க பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கு ஐடி கம்பெனி
சேரி
பென்ல என்னோட ரெஸ்யூம் கொடுத்துருக்க அவங்க வந்துட்டு பாத்துட்டு சொலறே அடுத்து ரெஸியூம்ல செலக்ட் ஆயிட்டேன்னா நேரா வந்துட்டு இன்டர்வியூ ஃபேஸ் ஃபேஸ் கம்யுனிகேஷனு நேருக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி குடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க
ஆஹ் என்ன ரோல் போலான்று இருக்க
ஆஹ் இப்பதைக்கு வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில நான் ஐ டி ரோல் தான் தரேன்ட்டு இருக்காங்க
ஆஹ் செரி
செரி அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்யூம் மட்டும் குடுத்து வச்சிருக்கேன்
ஒண்ணுதான் அட்டன் பண்ணியா
ஒண்ணே ஒண்ணு தான் அட்டென்ட் பண்ணன்
வேற ட்ரை பண்ணியா வேற ஏதாவது ஆன்லைன்ல
வேற எதுவும் ஆன்லைன்ல ட்ரை பண்ல அதான் இங்க வீட்டுல விசாரிச்சு பார்த்ததுல காலேஜ் சேர்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா அதுலயே எல்லாமே போனதுனால வேலை எது தேடமுடல டக்குன்னு
பக்கலாம் வெளிய யார்ட்டியாவது
ம் ம் ம்
படிச்ச படிச்சுட்டு பாஸ் ஆனவங்கிட்ட கேக்லாம்
உம் செரி இப்ப நம்ம கோர்ஸ் பண்றோம்ல இப்ப என்ன கோர்ஸ் எடுத்தா வேல்யூ இப்போதிக்கு
இப்பதேக்கு ஏ ஐ தான் எடுக்கற மாதிரி
ஏ ஐ தான் இப்
ஆமா ஏ ஐ படிச்சு நீங்க ஏ ஐ ட்ரென் பண் ணீ அதெல்லாம் க தெரிஞ்சு வச்சுக்கட்டு அப்படின்னா நல்லது
எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க சைபர் செக்யூரிட்டி படிப்பா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க ஹ அதான் சரி அதான்
ஆமா ஆமா சைபர் செக்யூரி டி நல்லத் தான் அது அது வந்து அது எடுத்தீன்னா நீ கவுர்மெண்ட்குள்ள போலா
ஓ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ற மாரி அப்டி சேர் செர் செர் ம்
அதுவு நல்ல தான் அதுக்குள்ள போனினாலே கவுர்மென்ட்டு நீ கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதனு அதுக்கு
ம் அதுக்கு எவ்வளோ காசு செலவாகு அந்ததுக்கு
அதுக்கு நீ காசு பிரச்சனை இல்ல அ காசு கூட நீ ரெடி பண்ணிக்லா ஆனா படிக்கணு கவுர்மெண்ட் எக்ஸாம் தான போட்டி இருக்கும் போட்டி பயங்கரமா இருக்கும்
ஒரு நல்ல வேலையில உட்கார்லான்ற
ஆமா அதெல்லா உட்கான்ட்டீனா நீ அடுத்து ஒரு நாப்பது வர்ஷத்துக்கு
ம் ஆமா ஆமா ப்ரைவட் ஜாப்போட கவுர்மெண் ஜாப் தான நெனச்ச நேர த்ரீ போட்டு ல்லாம் கவுர்மெண்ட் லீவ் வரு மெடிக்கல் லீவ் எடுத் க்கர்லா எல்லாமே செஞ்சுக்கலா
ப்ரைவட் ஜாப் ல்லாம் போண்ணா ஒனக்கு உத்தரவாதமே இருக்காது
ஆமா
ரெண்டு வார் ருப்ப ரெண்டு மாசொ இருப்ப அப்ற
ம் ஆமா என்ன செய்ய முடியு அவிங்க பாண்ட போட்டு மூணு வரு ஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு பாண்ட போட்டு உட்கார்ப்பா தம்பி அப்டின்றுவாய்ங்க
ஆமா உனோட சர்ட்ஃபிகேட் ல்லா புடுங்கி வெச்சுருவானுங்க
ம் அதும் கம்மி சம்ப்ளந் தான் இது பண்றேன் ருக்காங்க ஒரு
ஆமா பதி பத்தாயிருவா அவ்வளதான் கடைக்கிது எதுனாலனா இந்த ஏஐ லா வந் ந்தனால மனுஷனுங்ளுக்கு ஜாப் வேல ல்ல
ஆமா ஆமா நீ செல் சொல்ற செரிதேன் அதனால தான் பேசாம ஏஐ ட்ரெய்ன் பண் ண்ற மாரி ஒரு ஜாப் போயர்லான்ட் இருக்கேன் நான்
ஆஹ் அது நல்லதுதான் அதுக் நீ நல்லா தெரிஞ்சுக்ட்டீனா போது அத பத்தி
ஆமா ப்ப எல்லா வேலையு ஏஐயே ட் ஆஹ்
அப்பற ன்ன ஐடியா இருக்கு
அப்பற எந்த ஐடியாவும்ல்ல இப்பதக்கி வேல தேடிக்கிட்டு காலேஜ் தேடிகிட்டு ருந்தேன் ப்மெயினா காலேஜ் தான் தேட மாரி ஒரு ஐடியா இருக்கு அதான் செரி ஊண்ட ஒரு ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கலா அப்டின்னு சொல்லிதான் ஒரு ஃபோன் அடிச்சேன் பா
ஆமா ஆனா நீ ஹாஸ்டல்ல தங்குற மார் ருக்கும்
ஆமா ஹஸ்டல் தங்குற மாதிரி இருக்கும் அங்க ஹாஸ்டல் வசதி வேற ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரில
எப்படி வெளியே ரூம் எடுக்கலாமா இல்ல காலேஜ்லயேவா
காலேஜ்லயேொ மொத ஃபர்ஸ்ட் வருஷம் காலேஜ்ல அடுத்து ரெண்டாவது வருஷம் வெளியில ரூம் தங்குற மாதிரி வெளியில அவுட் சைடு
ஆஹ் உனக்கு ரெண்டு வருஷம் தான் மொத்தமாவே
அதான் வெளியில ரூம் எடுத்து வீட்லதான் எது வேற ஏதும் சொல்றாங்க காலேஜ் பாருப்பா தம்பின்றாங்க
அதான் சொல்றாங்க ஆனா அவளுக்கு பிரச்சனை இல்ல இது வேணாலும்ஓக
அதான் அதான் அதான் உடட் பண்ண இப்ப நீ சைட் கோர்ஸ் பண்ணா நல்லதான் அப்படினால அப்ப நீ சொன்ன நான் வீட்டுல போன் வச்சுட்டு நான்ங்க சொன்னேன்னா சரி அவங்க யோசிச்சு பாாரத்துட்டு எதா இருந்தாலும் முடிவெடு அப்படின்னுந்தாங்க
கோர்ஸ் கூட பண்ணலாம்
உஹம் ஆமா கோர்ஸ் கூட பண்ணிட்டு சைடுல கரை போடுக்கலாம்ற அதுவும் நல்லாதான் இருக்கு
கோர்ஸ் பண்ணா நமக்கு ரியல் டைம் நமக்கு நல்ல ஒரு அனுபவோ கிடைக்கு எப்படி என்னன்ன பண்ற ஆமா அனுபவோ தா முக்கியோ ஒரு வருஷோ அனுபவ இரு இருந்தாலு பெரிய பெரிய எடத்துல தா எடுத்துக்குரங்க
அதனாலதா செரி விசாரிச்சுட்டு வேலைக்கு போய் காலாகாலத்துல சம்பாரி லாம்னு ஒரு பிளாண போடலான்ட்டு இருந்த
ஓ ஐடில இருக்காங்க சொன்ன
ஆமா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஐடி ல இருந்தாங்க இப்போதைக்கு வந்துட்டு எப்படி வேல பாக்குறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க இல்ட்ட வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க என்னடா வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு விசாரிச்சுட்டு அவங்க வந்து அவங்க அஹ் அவங்க கூப்ட்டு போயிருக்காங்க இன்னொரு ஃப்ரெண்ட அப்படி
ஆஹ் ரெஃபரன் இது சேத்தி வைக்கிறானுங்க
போயிருக்காங்க ஆமா
அப்படி போனா கூட நமக்கு ஈஸியா கிடைக்கு ஆனா நமக்
உம் ஆமா அதா இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாடா இருந்தா கூட சேந்தரலா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்டுன்னா கேக்குறது கொஞ்சோ சங்கடமா இருக்கும்ல
ஆமா
ஆஹ் ஆனால தா நா யோசிச்சுட்டு கேட்கல செரி நு உன்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கலா அவனக்கு தெரிஞ்சுது வேதா இருந்தால சொல்லுவல
ஆஹா எனக்கு தெரிஞ்சது இருக்குது ஆனா அங்க சம்பளம் நீ எது கம்மியாாதா எதிர்பார்க்க முடியு பெருசா இருக்காது ஆமா போ
கம்மி சம்பளத்துக்கு வேலக் போ
ஆஹ் அது நல்லது தா அப்படி பண்ற அந்த மைண்ட செட் இருந்தா அது போன்லா நீயி
உம் உம்
போயிட்டு ஒரு ரெண்டு மாஷோ வேல செஞ்சுட்டு அப்ரோ பாக்கல நி அதுனா ஓகேவா உனக்கு பே
ஏ எதா இருந்தாலும் ஓகேதா இப்பதைக்கு வந்துட்டு ஒரு கைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அதை வச்சு நம்ம வேலை பார்த்து அப்படியே சம்பார்ச்சு சம்பார்ச்சு போயிரலா அப்படின்னு ஒரு பிளான்
சரி பிசினஸ் பண்ணன ஐ டியா இருக்கா சைடு பிசினஸ் சின்னதா ஸ்டார்ட்
சைடு பிசினஸ் ஸ்டார்டப் பிசினஸ அப்படி எதும் ஐடி அடியல்ல
ஆஹ் ஏனா இப்போ ஏனா இப்போ ஐ அதுலதா நல்லா பிசினஸ் அதுனால இப்ப சாப்பிடடுறதுதா ஸ்நாக்ஸ் ஹோட்டல்லே அததே நல்லா இரு காசுருகு
உஹம் இப்ப எங்க வீட்டு பக்கதுல இருகறவேங் கூட திடீர்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான் டக்குன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டியா
ஆஹ் அதான் தான்
சம்பாரிச்சு வெளிநாட்டுல போயே அவ சொந்தக்காரங்க கூட வேலை பாக்றேன்னு சொல்லிட்டு வெ வெளிநாட்டுக்கு போயிட்டியா
சொந்தக்கார அதான் யாராவது தெரிஞ்சவங்க நமக்கு இருக்கணும் நம்மள கூட்டு போறது ஆளுக் இருந்தா நம்ம போயிரலாம்
ஆமா தெரிஞ்சவங்க இல்லே என்ன செய்ய முடியும் நம்மளா போனா ரொம்ப கஷ்டமாயிபோவும்ல உம்
எங்க வீட்லயே அதா சொல்றாங்க எங்க வீட்டுல எங்க அண்ணா போயிருந்தான்
ம்
அவன நம்பி என்னய அனுப்ச்சு விடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா அவன் எனக்கே செட் ஆகல அப்படின்ட்டான் நம்ம போய் என்ன பண்ற விட்ருவே
அதான் இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னா பார்ட் டைம் அங்கே வேலை பார்த்தாதான் நம்ம படிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும்
ஆமா ஏன்னா அவங்க காசு நம்ம ஊடு நம்ம ஊர் மாதிரி இல்லேஅங்கெல்லாம்
உம்
நம்ம ஊர்னா நமக்கு ஏதாவது தெரியும் கிட்ட அங்க போய் என்ன பண்றது காசு இது வேற
உம் உம் அதனால அந்த ஊர்லயே சம்பாரிச்சு அங்கே படிச்சாதே உண்டு
ஆமா அங்க அதுவும் அங்க வேலை கிடைக்கிறதே கஷ்டம் ஆமா சம்பாரிக்கிறதுக்கு வேல கெடைக்கிறதே கஷ்டம் அதுவே நீ
உம் ஆமா ப்ரஷர் நம்மளுக்குத்தா ஆகும் வேலயும் பாத்துட்டு படிக்கவும் செஞ்சுட்டு சம்பாரிக்கவும் காசு வரலன்னா இங்க ஃபீஸு கட்ட முடியாம
ஆமா
நீ சொல்ற மாதிரி வெ வெளியூர்ல ஒரு சொந்த க்காரவுங்க இருந்தா கரெக்டா இருக்கு
ச்சொந்தக்காரன்னே எங்க போய் புடிக்கிறது
உம்
இல்லனா நம்மதா போகணும் ஃபஸ்ட்டு
ஆமா ஒரு நாலஞ்சு பேர் குரூப்பா போய் சேர்ந்து போகணு இப்ப என்னமோ வெளிநாட்டு போறக்கு ஏஜென்சில்ல இருக்குன்றாங்க
ஏஜென்சிலாம் இருக்கு நம்ம பாத்துதா சேரணும் இதெலா நம் நம்மள ஏமாத்திருவானுங்க
ஆமா மா
காசை வாங்கிட்டு அப்போ கடைசியிலே வேற ஏதோ ஊருக்கு அனுப்புச்சு விட்டு
ஆமா அங்க ஓட்டோகோ மேய்ச்சுட்டு இருக்கணு
ஆமா ஓட்டக தா மேக்கணு அங்க போயிட்டு
இல்ல வெளஞ்சிய நம்ப தா பாத்து போணு
இல்லனா கட போட்லா
உம் ஆமா ஆமா இப்ப பார்ட் டைம் மாரி அது என்ன பார்ட்னர்ஷிப்
ஆ ரெண்டு பேரு சேந்து இல்லன்னா நாலு பேரு சேர்லா
ஆ மணி எனக்கு தெரிஞ்சு பைய ஒரு எனக்கு தெரிஞ்ச பைய ஒரு கேம் கடையில கடைக்கு போறியா அவங்க என்ன வெச்சு எப்டி கேம் வெச்சிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரு ஃப்ரெண்ஸ்ஸு அவங்க ரெண்டு பேரு சேந்து கட வெச்சு இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துல
ஓ ரெண்டு பேரு பார்ட்னரா
ரெண்டு பேரு பார்ட்னர்ஷிப்பு அந்த கடையில அவங்க வெச்சு நடத்திக்கிட்டுருக்காங்க ஆனா அவங்க வெளி வெளிநாட்டுல சம்பாரிச்சுட்டுருக்காங்க கட இங்க இருக்கு
வரத ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க
வரத ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க இந்த ஐடியா கூட நல்லாதான இருக் க்கு
ஆ சேரிடா சேரி நா எனக்கு ஃபோன் சார்ஜ் கம்மியா இருக்கு அப்பறோ கூப்றே
ஆ சேரி கூப்டு மாப்ள